கேக்குதா ஹலோ கேட்குதுங்களா
கேக்குது கேக்குது கேக்குது இப்போ வர பொருள்கள பத்தி பேசலாமா
ஆஹ் சொல்லுங்க
பொருள் மர பச்சு வந்து நமக்கு நெறைய வந்து பயன்பாடுகள் இருக்கு அதுல வந்து பாத்தோம்னா அஹ் இயற்கையா மரமாவே பாத்தோம் அப்படின்னா அது நெல் கொடுக்குது ஹ அ பசுமையான ஒரு சொ பண்ணலையா அதுக் கொண்டு மழை பெய்யுது அந்த மரத்துல வந்து நெறைய அஹங குருவிகள் இந்த மாரி உயிர்கள் எல்லா நெறைய வாழுது தேன் கூடு தேன் கட்டு அப்பும் காக்கா குருவிங்க இந்த மாரி பறவை இனங்களு அது
இதெல்லா வந்து
இன்னு சில அனிமல்ஸ்கு வன விலங்குகள் எல்லா கூட தன்ன தற்காத்துக்கிறதுக்கு அதுல ஏறி அந்த மாதிரி இயற்கையா அது மரமா இருக்கும் போதே வந்து இந்த மாரி இருக்கு அது இல்லாம மண்ணுக்கு இந்த மண் அரிப்பு ஏற்படாம மண்ணுக் பழத்த குடுக்கற் து மண்ணு இறுகிடாம அது வேர்கள விட்டு தளர்த்தி அத பசுமையா வச்சுகறத்துக்கு அஹ் இன்னு இந்த ஒளி சேர்க்கை நடைபெடுறது நெறைய பேய்டுது அந்த ஆக்சிஜன் கொடுக்குறது அப்புறோ இல்லாம அந்த இலைகளு நமக் இன்னு ஏதாவது சமைக்கிற கீரைகளா இருந்தா அது சாப்பிடுறதுக்கு அந்த அ இ மாரி அது மரமா இருக்கும்பொழுதே வந்து நமக்கு நெறைய பயன் தருது
அஹ் ஹ மரத்த கொண்டு நெறைய கைவின பொரு கள்லாம செய்றாங்கல்ல தேவை வீட்டுக்கு தேவையானா பொருட்கள் மரத்த கொண்டு ஆஹ் ஹ சோஃபா டேபிள் அந்த மாதிரிலா ரெடி பண்றாங்க நெறைய இப்போ வீட்டுக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்கள நெறையா இப்போ இந்த மாடி படிக்கட்லா கூட உ இந்த மாரி மர த வச்சே கூட ரெடி பண்றாங்க வீடே முதல்ல நம்ம வெளின உம்
கதவு ஜன்னலு அஹ் நமக்கு டேபிள் உ்ககார்றதுக்கு கரண்டிகள் பாத்திர மட்டதா எரிஞ்சிருன்றனால பாத்திரம் மட்டுதா வந்து நமக்கு மரத்துல வந்து இல் ஏன்னா நெருப்ப கொண்டு பயன்படுத்துறனால மத்தபடி ஆ எல்லாமே செருப்பு செருப்பு கூட மரத்துல இருக்கு தலை போடுற அந்த கிளிப்புகள் கூட மரத்துல இருக்கு அ இன்னு இல்லாம வெறு மரம் வச்சு மட்டுமே வீ வீடு மொத்தையுமே கட்டிரு காங்க அந்த மாதிரி கூட இருக் து அந்த மா திரி நெறைய பொருட்கள் இருக்கு மரத்துல வந்து இந்த ஃபேனுக்கு ஃபேன் ஃபேன்னுக்கு போடுறது இருக்கு லைட்டுக்கு வந்து அந்த வெளி மோல்டு எல்லா வந்து மரத்த வச்சு செய்றாங்க அஹ் இந்த மாதிரி இன்னு நெறைய மரத்துல தொட்டி மரத்துக்கு மாடுக்குல்லா தண்ணி ஊத்துறதுக்கு மரத் தொட்டி வச்சிருப்பாங்க அஹ் குளிக்கிறதுக்கு வந்து அந்த கோவலைய இ மாதிரி ஏஹ் இதுதா அப்டின்ட்டு இல ஏன்னா மர மரத்த வந்து நெருப்பு கொண்டு எரிக்க முடியு அதுனால நெருப்பு சம்பந்தப்பட்ட போ எடத்த தவிர மத்த எல்லா எடத்துலயுமே வந்து
ஆமா கடல் கடல் சார்ந்து ம நகரங்கள்லா இருக்குல்ல கடல கடல் மேலயையு இருக்குற நகரங்கள்லா எல்லாமே மரங்கள தானே மையமா ச்சி மர கட்டைகள மையமா வச்சுதானே கட்டைகள வச்சு
கொற கொற கொற கொறன்னு னங்க பின்னாடி சவுண்ட் கேக்குது எனக்கு கே பேச் வே இருக்கு மாரிக்கு
எனக்கு கேக்குதுங்க ஏதோ சத்தம் கேக்குது ஆஹ் ஆஹ் அப்படிதான் அஹ் அதான் மர மரத்தை வந்து மையமா வச்சுதானே அடியில வந்து கீழே எல்லாமே ரெடி பண்றாங்க இப்ப கடல் மேல கடல் தண்ணிக்கு மேல இருக்கிற வீடுகள்லாம் பாத்தோம்னா அதெல்லாம் வந்து இந்த மரம் இருந்தால் தானே அை முதல் நம்ம வாழவே முடியும்
ஆமா இப்ப கடல்ல இ அப்படி பார்த்தா கடல் பிரயாணம் ஆற்றுல ஓடை இ இது எல்லாத்திலயுமே நமக்கு வந்து மரம் தான் வந்து ஒரு மூலாதாரமான ஒரு பொருளா இருக்கு ஏன்னா அதுதான் மித தண்ணிக்குள்ள போகாது அஹ அந்த மாதிரி சில விஷயம் எங்களு இருக்கு இடையே அதிக அதாவது கனமாவு இல்லாம இருக்கும் கனம் இல்லாமலும் இருக்கும் அப்ப வந்து கப்பலு தண்ணீல பிரயாணம் செய்யக்கூடிய நெறைய பொருட்கள் வந்து மரத்தை கொண்டு தான் பயன்படுத்தி இருக்காங்க அதையும் தாண்டி எப்டின்னா அந்த காலத்துலல்லா வந்து இந்த வீடு கட்டுறதுக்குமே இந்த தூண்களாக அந்த மரத்துடைய தண் அந்த தே எடைத்தண்டு இருக்கு இல்லையா அப்ப தென்ன மரத்துடைய தண்டு மன மரத்தோட தண்டு இந்த மாதிரி பொருட்களை வந்து தூண்களாக குறுக்க குறுக்க வச்சு இந்த ஓட்டு வீடுக் எல்லாம் எப்பிடி பீம் போடு வாங்களோ அந்த மாதிரி பயன்படுத்தியிருக்காங்க அஹ் இது இல்லாம இந்த மாடுகளுக்கு கொட்டகை எல்லாம் கட்டுவாங்க இல்லையா அதுக்குமே முழுக்க முழுக்க வந்து இயற்கை சார்ந்த மரப்பொருள்கள வச்சு தான் சுத்திலயும் கு தூண் குச்சிகளா இருக்கட்டு குறுக்க வைக்கிற க குச்சியா இருக்கட்டும் மேல போய் மேல மூடுற அந்த கீத்து தென்ன இலைகள் இந்த மாதிரி சருகு எல்லாமே வந்து மரத்துல இருந்து எடுக்கப்பட்ட பொருள கொண்டு தான் மா உம் இப்பயுமே வந்து அஹ் மாடுகளுக்கு ஆடுகள் கோழிகள் எல்லா அடைக்கிறதுக்கு அந்த ஒரு பண்ணை வீடுன்ற மாதிரி தான் அத வெச்சும் கட்டுறாங்க
ஆமா நமக்கு இப்ப ஆஹ மரத்தோட பயன்பாடுகள் அப்டின்னு எடுத்துக்கிட்டாக்க தோட்டங்களுக்கு இப்ப வேலி எல்லாம் அமைக்கிறாங்கல்ல அதெல்லாம் கூட இந்த மர குச்சிங்கள வச்சு வச்சு தானே இந்த வேலி எல்லாம் அமைக்கிறாங்க அப்பறோ நெறைய ம் அ அலங்காரத் த்துக்கு வீட்டுக்கு அலங்காரத் த்துக்கான பொருட்கள் எல்லாமே நெறைய மர பொரு பொருட்கள வச்சி அலங்காரத்துக்கு வந்து ரெடி பண்றாங்க ஆஹ மர சாமான்கள் சாமான்கள்னா இப்ப நம்மள்க்கு வந்து மஆ ம மர சாமான வெச்சிப் இப்ப வுஅ இப்ப முன்னாடி எல்லாம் வந்து விசிறிக்க விசிறி காற்றாடி காற்றாடி எல்லாம் கூட அதெல்லாம் ரொம்ப முக்கியமான பொருளா இருந்தது இல்ல இப்ப இப் முன்னா அப்ப அப்பெல்லாம் வந்து நமக்கு இப்ப இருக்கிற மாதிரி பேனு இதெல்லாம் கிடையாது இல்லயே மெ மின்சாரம் இல்லாமதான இறங்கிட்டு இருந்துச்சு அப்பெல்லாம் மரப்பொருட்கள வச் வச்சு தானே விசிறி அஹ எல்லாம் ஆரெத் தயாரிச்சாங்க அப்புறோ நெற நெறைய பொம்மைகள் அஹ மரத்தை வச்சியே நெறைய பொம்மைகள் செஞ்சாங்க பழைய அ இது அரசாங்கம் மம் பழைய மன்னர்கள் அவங்க அவங்கள எல்லாம் வச்சு கூட நெறைய வடிவம வந்து மரத்திலேயே வா கல்கு அஹ் கல்லுல வ வடிவமைக்கிறது அது ஒரு இதுல இருந்தது மரத்துல வந்து நல்ல உருவங்கள செஞ்சு அன் நம் மாதிரியும் நெறையா சேப்பா இது பண்ணாங்க அப்புறோ நம்ம போடுறோம் இல்ல அணிகலன்கள் ஹ கழுத்துக்கு ஹ கைக்கு கா காப்பு காலுக்கு இந்த மாதிரி இடுப்புக்கு எல்லாத்துலயுமே மரப்ப பொருட்கள வச்சியுமே அப்பல்லாம் செய்திருக்கறாங்க
உம் ஆமா அந்த மாதிரி ஆடைகளு அந்த பண்டை காலத்துல வந்து ஆடைகள் வந்து அந்த கொஞ்சோ நாகரிகோ வளர்ந்த அந்த சமயத்துல மரத்த வச்சியே ஆடைகளு வந்து செஞ்சிருக்காங்க அந்த இறுக்கமான அந்த ஒரு மாதிரி இரு இருக்கிற மாதிரியான ஆடைகளும் இருக்கு அதையும் தாண்டி இப்ப எப்டினு பாத்தோம்னா நா அந்த மரத்த வந்து மக்கரத்துகாக நம்ம பூமிக்குள்ள போடும்போது அது வந்து மண் வளத்தையும் பெருக்குது மத்த அத எடுத்து மக்க வெச்சு அதை கொண்டு நம்ம செடிகளுக்கு உரங்களாகும் க்குலாம் அது மட்டும் இல்லாம கால்நடைகளுக்கு வந்து நமக்கு உள் தீவனமாகவும் கொடுக்கலாம் அது மாதிரி மரங்கள் வந்து அஹ பூமிக்கும் எந் மாசு ஏற்படுத்தாம உடனடி மக்கக்க கூடியதாகவும் இருக்கு ஏன்னா இப்ப பிளாஸ்டிக்கு இப்ப மத் மத்த பொருள் எல்லாம் வந்து போட்டோன்னா எத்தனயோ லட்சோ வருடங்களுக்கு அப்பற தான் அது மக்கும் அப்படின்னு சொ சொல்றாங்க இல்லயா அத தாண்டி இப்ப இந்த மரங்கள் வந்து நமக்கு க்கு வந்து வாழும் பொழுதும் பயன் கொடுக்குது தன் தன் தான் உயிரே போய் இறந்ததுக்கு அப்புறமு தன்ன சுத்தி இருக்கிறவங்களுக்கும் தன்னை எடுத்து பயன்படுத்துறவங்களுக்கும் ஒரு பிரயோஜனமா தான் இருக்கு அப்படிப்பட்ட இந்த மரத்த வந்து ஆனா மக்கள் வந்து அதிகமா அழிச்சு காடுகள் எல்லாம் அழிக்காம இன்னும் பசுமையான பூமியா மாத்துனா இந்த உலகோ இன்னும் கொஞ்சோ இந்த நிலத் த்தடி நீர் மட்டோ எல்லாம் மொதோ குறைஞ்சதுக்கான முதல் காரணமும் இந்த மரத்தை அழிக்கிறது தான் ஏன்னா அந்த வேர்கள் வந்து எந்த அளவுக்கு தண்ணி இருக்கோ அதை இழுத்து இழுத்து தங்கிட்டு தக்க வச்சுக் கொண்டே இருக்கும் இப்ப மரத்தை வந்து அழிக்க அழிக்க அந்த வேர்கள் இல்லாம சன் சூரிய ஒளி வந்து நேரடியா அந்த பூமியில படும்பொழுது அங்க அதிகமான நீர் வந்து ஆவியாகி அஹ் அந்த பசுமைய வந்து போகறதுக்கான காரணமாவும் அமைஞ்சு நிலத்தடி நீருடைய மட்டமும் வந்து அஹ் குறைஞ்சி இப்ப தண்ணியால சே ஒரு நாலஞ்சு வருடத்துக்கு முன்னாடினா தண்ணி பஞ்ஜோ குடிநீர் பஞ்ஜோ வந்து இல்லையா அந்த மாதிரியான பெரிய பஞ்ஜோ வந்ததுக்கான மு முதல் காரணமா வந்து இந்த மரங்கள் அழிக்கிறதா இருக்கும்ன்னு தான் நா வந்து சொல்வேன்
இப்ப மரத்த கொண்டு இப்ப நமக்கு வந்து இயற் இயற்கை இயற்கையின் வரம் அப்படின்னு சொல்றாங்க மரம் வந்து மரங்கள் வந்து நம்ம ஒன்னு ஏன்னா உன்றதுக்கு சாப்பாடுக்கு காய்கறி கீரை இதையும் தருது நமக்கு சுவாசிக்கிறதுக்கு ஆக்சிஜனையும் தருது நிழல தருது குளிர்ச்சி சியான மழைய தருது மத் மண் அரிப்பு முக்கியமா வந்து மரங்களுடைய பெரிய விஷயோ என்னன்னா மண் அரிப்ப தடுக்க மண் அரிப்பு தடுக்கறதுனாலயே நமக்கு நிலநடுக் கோ ஏற்படுறதுக்கு மம் முக்கா வாசி வந்து கொறைச்சி குடுக்குது மரங்கள் தா நமக்கு வந்து பெரிய ஒரு உதவி செய்யுது
இல்ல அது மட்டும் இல்லாம இந்த ஊட்டி இந்த கொடைக்கானல் ஏற்க் தடை இந்த மாதிரி நம்ம சுற்றுலாத்தலங்களா நம்ம போகக்கூடிய அந்த மலை பிரதேசங்கள் இருக்கில்லையா அந்த ம மலை பிரதேசோ வந்து அந்த மரங்களக்கொண்டு தா தன்ன வந்து உறுதியா வெச்சிகிட்டு இருக்கு ஆனா இந்த மக்கள் வந்து அது துல பிரயணம் செய்யணுன்றதுக்காக சாலைகள் அமைக்கணு அப்டி இப்டின்னு சில வசதிகளுக்காக த அந்த மலய வந்து கொடஞ்சி பாதை அமைக்கும் பொழுது அங்க இருக்கற வந் மரங் ங்கள வந்து அகற்றனாலதா மழ பெய்யும் போது மழையுடைய ஓட்ட ஓட்டம் காரணமா அந் ந்த சரிவான பகுதி இல்லையா அப்ப உச்சி மலயில மழை பெய்யும் போது தண்ணி மொட்டமு சரிஞ்சு கீழ தானே வரணு அப்ப ம ட்டு இல்லாம அந்த மண்ண வந்து அரிக் அரிக்க அரிக்க மர மலைச்சரிவு ஏற்பட்றது மரத்தோட வேறுகள் பலகீனமாயி மரங்கள் வந்து ஆஹ் சாஞ்சுர்ரது அதனால மக்களுக்கு இடையூறுகள் ஏற்பட்றது இது எல்லாமே மக் மக்கள் தன்னத்தானே வந்து ஆஹ் இது பண்றனாலதா வீணா ந்த மாதிரி தா நா வந்
மரம் அதேதா மரம் வந்து காத் த்தையும் அதிகமா சுத்தப்படுத்துது சுத்தமாக்குது புழுதி காத்து அந்த கா எல்லாமே ப்பமே இப்ப இப்ப மழ பேஞ்சுது துனா ஆஹ் நல்ல ஆஹ் புழுதி ம உம் அழுக்கு குப்பைங்க எல்லாமே வந்து மண்ணு மண்ணுக்கு ச்சுட்டு போயிருதா அப்ப மழ வந்து சுத்தமாயிருது இப்ப மண்ணு மரோ இருந்துச்சுனா தானே அங்க மழ பெய்யும் மரம் வளர்க்கறதால நிலத்தடி நீரோடைய நிலத்தடி நீருடைய ஆஹ் பாதுகாப்புக்கும் இந்த மரோ வந்து வளர்க்கறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பங்குகள வகிக்கிது விலங்குகளுக்கு பறவைங்களுக்கு வாழ்வாதாரமா இருக்குது மரங்கள்லா ஆஹ மரத்துல அதே மாரி மரத்துல விழுந்து விளறப்ப காய்ஞ்ச எல நீங்க வந்து மண்ணுக் க்கு உரமாவே ஆயிருது மண்ணுடைய போஷாக்கு அதாவது மண்ணுக்கு ஒரு மறுசுழ மறுவாழ்வக்கொடுக்குது மரத்துடைய இலைகளு சேந்து மரங்கள பாதுகாக்கறது வழக்கறது நம்ம ரொம்ப முக்கியமான கடமையா காக்கப்படுது இப்ப உம் இருக்கட்டு சொல்லுங்க
து மட்டு இல்லாம இந்த அந்த மரம் வந்து
ஆஹ் அடுத்த கால் பேசலா கட் நா வெக்குற ஆஹ் செரி பேசுங்க பேசுங்க
அந்த அந்த மரோ இருக்கிற இடத்துல வந்து ந்து இப்ப நமக்கு கழிவான ப நீர வந்து இப்ப பயன்படுத்றோ நம்ம குளியல் அறையில இருந்து போக கூடியதா இருக்கட்டோ இல்ல நம்ம சமையல் அறையில இருந்து போக நீரா இருக்கட் இந்த ஏ நம்மளுடைய துணி துவை க்கிற தண்ணி இந்த மாதிரி நம்ம பயன்படுத்தக்கூடிய தண்ணி எல்லா இப்ப ஒரு சில மரங்கள் செடிகள் லா இருக்கிற எடத்துல நம்ம விடும்போலுது அந்த செடிகள் அந்த மரங்களே வந்து அந்த தண்ணில இருக்கக்கூடிய அழுக்கெல்லா வந்து மேலேயே வடிகட்டிட்டு சுத்தமான நீர மட் ட்டுமே நிலத்தடிக்குள்ள அனுப்பக்கூடிய வகைலயு மரங்கள் வந்து பயன்படுது எப்டின்னா அந்த நீர வந்து மாசான நீரா நிலத்தடிலவே கலக்காம அந்த த தண்ணியுமே சுத்தப்படுத்தி தா பூமிக்குள்ள அனுப்பி நிலத்தடியோட நீர் மட்டத் வந்து உயர்த்துது அந்த விஷயத்துல பாத்தோனா இப்ப நமக்கு நீர் மாசுவையுமே நமக்கு அது தடுக்குதுனுந்தானே சொல்லணு
ஆமா அது எல்லா எல்லா நம்மளுடைய வாழ்வாதாரமே இப்போ வந்து மரங்கள் வந்து ரொம்ப முக்கியமானதா ல இருக்குது எல்லாமே கடக்